வணக்கங்மா நல்லாருங்கீங்ளாமா
நல்லாருக்குறேப்பா நல்லாருக்க நல்லாருக்கீங்களாப்பா
நல்லாருக்குறோங்ம்மா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
வீட்ல எல்லா ல்லா இருக்கறாங்ப்பா உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்கறாங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்கம்மா இன்னைக்கி என்ன தலைப் பெடுத்து பேசலாங்ம்மா
சாப்ட்டேங்ம்மா இன்னைக்கி என்ன தலைப்பெடுத்து பேசலாங்ம்மா
இன்னைக்கி வந்துட்டு நம்ம நா வந்து நீங்க அன்க்கே எங்கிட்ட கேட்ருந்தீங்க இல்லையா அதாவது ஆவ் நம்மளுடைய நம்மளுடைய எடத்துல வந்து வெப்பம் வந்து அதிகமாகுது பூமி வந்து ரொம்ப சூடாகுது அதுக்கு வந்து நம்ம காடுகளையு மரங்களையு அழித்தல்று அழிக்கறது மட்டும்தா தா காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமிருக்கா அப்டின்னு கேட்டீங்க இல்லையா
ஆமாங்ம்மா கேட்ருந்தேங்ம்மா
அதுதாப்பா அதுக்கு வேற ஒரு கார்ணம் என்னன்னா அந்த காரணத்த நா சொல் சொல்லல்ல தா அப்டின் நெனச்சே வேற உங்ளுக்கே தெரியு நம்மளுடைய பூமிய வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி மூடிருக்குறது என்னது
ஓசோன் படலம்னு சொல்லுவாங்கம்மா அத பூமிக்கி வெளில இருந்து அது வந்துட்டு சூரியனோட் டைய ஆ முழு கதிர்களியு நமக்கு பூமிக்கி வந்து அனுப்பினா அது வந்துட்டு பூமியால தாங்க முடியாது அப்டின்றது னால அந்த ஓசோன் படலோங்கறது நம்ம வரக்கூடிய சூரிய கதிர்கள கொஞ்சோ சல்லடையா நிறுத்தி ஆ பூமியால தாக்கு பிடிக்கக் கூடிய அந்த கதிர்கள மட்டு குடுக்குதுங்ம்மா
ஆமாப்பா அதாவது என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய பூமில வந்துட்டு ஆ என்னப்பாது இந்த ஓசோன் படலம் இருக்கா
ஆமாங்ம்மா
நம்ம அதாவ்து நம்ம சூரியன்ல இருந்து வர்ற வெப்ப கதிர்வீச்சிகள் வந்து து அ புற ஊதா கதிர்கள் சொல்லிட்டு சொல்வாங்க செரியா அந்த புற ஊதாக்கதிர்கள் நேரட் டியா நம்ப பூமிய வந்து அடயாது அந்த மாதிரி பூமிய அதாவ து ஓசோன் படலம் எடைல தடுத்றுது தடுத்து சிலவுக்கு சில இது மட்டுந்தா அதாவது பாதின் சொல்லலா அது மட்டுந்தா நம்ளுக் கிட்ட வந்து சேருது அந்த மாதிரி சேரம் போதே நம்ளால தாங்கிக்க முடில இன்னு வந்து இந்த ஓசோன் படலமே சுத் தமா இல்லாம சூரியன்ல இருந்து எல்லா கதிர்களூ நேரடியா நம்ப பூமிய வந்து சேந்தோன்னா அப்ப எ எப்டி இருக்கூன் கொஞ்சோ யோஸ்ச்சு பாருங்க
அது ரொம்ப கஷ்டங்மா பூமிக் ரொம்ப வெப்பமடஞ்சு வெப்ப மா
மனிதர்கள் இருக்கவே முடியாது வா மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலயே இருக்காது அதுலயு நம்ம சின்ன சின்ன உயிரினங்கள்லா அப்டி எப்டி சொல்றது எரிஞ்சே போய்டு அந்தளவுல இருக்கோ அப் அ அதாவது து அப்போ நம்மளுடைய பூ அதாவது நேரடிய எல்லா க கதிர்களு பூம் பூமிய வந்து அடயாம பூமிக்கு மேல ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பூமிய வந்து மூ மூடி இருக்கிறதுக்கு பேரு தா ஓசோன் படலம் அப்டின் சொல்வாங்க செரிங்ளா இப்போ இந்த ஓசோன் படலத்துல வந்து நம்ம நம்மளுடைய சில வேலைங்கள்னால ல ஓசோன் படலத்துல ஓட்டைகள் விழுகுது சரிங்ளா மாதிரினா நம்ம வந்து குளிர் சாதனப் பெட்டி பயன்படுத்துறோமா
ஆமாங்க மா
குளிர் சாதன பெட்டிலிருந்து க்ளோரோ ஃப்ளோரோ கார்பன் அப்டினு ஒரு வாயு வெளில வருது
அதல்லா நச்சு வாயுக்குள்லா மா
அதல்லா நச்சுவாயுக்கள் நச்சுவாயுக்கள் வெளில வருது அந்த நச்சுவாயுக்கள்னாலயூ அப்றமா வேற என்னென்ன வாயுக்கள்லா உங்ளுக்கு தெரியு பா நச்சுவாயுக்கள்னா வேற என்ன சொல்லுவிங்க
ஆ எனக்கு இரு சக்கர வாகன இரு சக்கர வாகனத்துலிந்து வெளியேறுதில்லைங் ங்ளாமா அது கார்பன் மோனோ ஆக்ஸ் ஸைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு அப்றோம் பெரும்பாலுமான தொழிற்சாலைகள்லிந்து வெளி வரக்கூடிய அந்த மாரி நச்சுவாக் வாயுக்கள் அதெல்லா வந்துட்டு அமில நச்சு வாயுக்கள்னு கேள்விப்பட்ருக்கேங்ம்மா
கண்டிப்பாப்பா
ட்டு இந்த ஓசோன் படலத்த ஓட்டை போடுறதுக்கான காரணம் அமைதுன் சொல்றீங்களா
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அந்த ஓசோன் படலத்துலிருந்து இந்த அதாவது இந்த நம்மளுடைய பூமியில இருந்து வர நச்சுவாயுக்கள் இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த ம நான் சொன்னே இல்லையா குளிர்சாதன பெட்டிலிருந்து வர அந்த க்ளோரோ ப்ளூரோ கார்பன் நீங்க சொன்ன தொழிற்சாலைகள்ல இருந்து வர்ற கார்பன் மோனாக்சைடு இதெல்லா வந்து க கரியமில வாயுக்கள்னு சொல்லுவாங்க இந்த கரியமில வாயுக்கள் அமிலத்தன்மை வாய்ந்த நச்சுக்கள் இதுல கழிவு பொருட்கள்ல இருந்து வெளில வர் ர்ற வாயுக்கள் இது எல்லாமே சேர்ந்து வாயு மண்டலத்த மட்டு பாதிக்கர்ல என்னா பண்ணுதுனா ஓசோன் படலத்தையு சேந்து போய் பாதிக்குது அது மாரி ஓசோன் படலத்தையும் பாதிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னகயிடுது ஓசோன் படலமுமே வந்து ஒரு அளவுக்கு தா தாங்கிக்க முடியு நம்மளாலயுமே வந்து ஒரு அளவுக்கு தா தாங்கிக்க முடியு அதுக்கு மே மேல மேல மேல நம்மளுக்கு ரொம்ப தாக்க ஆயிட்டே இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியு ஓரளவுக்கு மே நம்மனால்ல என்ன பண்ண முடியாது தாங்கிக்க முடியாது அதே மாரிதா ஓசோன் படலத்தினாலுமே ஓரளவுதா தாங்க முடியுது அதுக்கு மேல அதுல என்னாயிடுதுன்னா ஓட்டையில் ஓட்டைகள் விழ ஆரம்பிச்சிருது அப்போ ஓட்டைகள் விழ ஆரம்பிச்சிச்சுன்னா சூரியன்ல இருந்து கதி புற ஊதா கதிர்கள வந்து பூமிக்கு நேரடியா அனுப் வரவிடாம பாதுகாப்பு கவச மேல மூடிருக்குது மூடி இருக்கிறது மேல ஓட்ட விழுந்துச்சுன்னா அந்த கதிர்கள் என்னாகு நேரடியா பூமிக்கு வரு அப்போ இந்த ஓசோன் படலத்தால என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது இதனாலதா ஓசோன் படலத்துல ஓட்டை விழுது ஓட்டை விழுறதுனால அதனாலதா நம்மளுக்கு வெயிலின் தாக்க இன்னு ரொம்ப அதிகமாகுது
இத தடுக்கிற வேற ஏதாவது வழிர் முறைகள் இருக்குதுங்களாமா அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த நச்சு வாய் க்கள் வந்துட்டு வெளியேறாதபடிக்கு நம்ம ஏதாது ஆ ஏதாவது ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணுமா ஏதாவது ஒரு
தாராளமா கொண்டு வரலாம்ப்பா குளிர் சாதன பெட்டி பயன்படுத் த்ல பயன்படுத்தல வந்து என்ன பண்ணலா குறைக்கலா அது வந்து ஆனா எல்லார் வீட்லயுமே அது ஒரு அத்தியாவசியமாயிடுச்சு அத்தியாவசிய பொருள்ளாயிருச்சு எங்க வீட்ல வந்து குளிர்சாதனபெட்டி இரு இருந்தே ஆகணு இருக்கு அதை அத வந்து ஒரு ஒரு மனிதர்களுடைய கௌரோம் ஆய்ருச்சு அ ஆனா வந்து அதோடைய பயன்பாட்ட வந்து குறை குறைக்கலா வெயில் காலத்துல எல்லாருமே என்ன பண்றாங்க குளிர்சாதன பெட்டிக்குள்ள இருந்து தண்ணி வச்சு அந்த தண்ணிய எடுத்து குடிக்கிறாங்க அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுனால தாகொ கோ தாகொ வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து எடுத்து வ வந்து தண்ணிய குடுச்சுடு அதனாலதா தாகொ கொறையுதா இல்ல அந்த தண்ணி நல்லதா இல்ல அந்த தண்ணி வந்து உடல் சூட்ட கம்மி உடல் சூட்ட வந்து குறைக்குதா
அது வந்துட்டு உடல் சுட்ட குறைக்குது அப்படின்றதெல்லா அவங்க பொய்யானதுமா அவங்க குடிக்க பருகும்போது அது வந் வந்து கொஞ்ஜோ குளிர்ச்சியாருக்கு அப்படின்றனாலதா வந்துட்டு அவங்க அத எடுத்து பருகுறாங்கன் நா சொல்வே உண்மையிலயே அதது வந்துட்டு அவ உடலுக்கு குளிர்ச்சி தா தருதா அப்டின்றது கேட்டா எனக்கு அத பத்தி சரியா தெரியலங்
அது வந்து அது வந்து நம்மளடைய சொல்லுங்கப்பா சொல்லுங்க அது வந்து நம்மளுக்கு குடிக்கும் போது நம்மளுடைய வாய்க்கு மட்டுந்தா அது குளிர்ச்சி குடுக்குது அது போக நம்ம தொண்டைக்கு குளிர்ச்சி கொடுக்குது அவ்வளவுதா ஆனா வய வயத்துக்கு அது குளிர்ச்சி குடுக்கல வயித்துக்கு வந்து அது சூடுதா குடுக்குது ஏன்னா அதுல க கட்டியிருக்கா பனிக்கட்டி இருக்கா நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ள இருந்து வர்ற பனிக்கட்டிகள் இருக்கா அந்த பனிக்கட்டிகள் வந்து எதிர் னால உருவாகுது அதாவது தண்ணிதா வந்து பனிக்கட்டியா மாறுது ஆமா தானே
ஆமாங்கமா
எதுனால அதோடைய மூல மூல மூல மூலதாரணம் என்ன அதோடைய மூல பொருள் என்ன அதாவது நம்ம குளிர் சாதனை ப்பெட்டிய நம்ம எதுல வந்து இணைப்பு குடுத்துருக்கறோ எதுல நம்ம இணைப்பு குடுத்ததுனால தண்ணி வந்து பனிகட்டியா மாறுது
மின்சாரங்மா
அதேதா மின்சாரம் மின்சாரத்துனால இந்த தண்ணி பனிக்கட்டியா மாறுது அதுனால அது வந்து ஒரு வகையான சூடு மின்சாரம் அப்டின்றது ஒரு வகையான சூடு தான
ஆமாங்மா
அப்டி இல்லாமலா நம்ம மின்சாதன அடுப்புல நம்ம சமைக்கிறோ அதுல இருந்து வெப்பம் கெடைக்கிறதுனால தான அந்த வெப்பத்துல சமைக்கிறோ
ஆமாங்கமா
அதனால மின்சு மின்சாரத்துனால உருவாகற அந்த பனிக்கட்டி வந்து சூடுதா அத வந்து மனிதர்கள் சாப்டும்போது அந்தோடைய உடம்பு அதோடைய உ அதுல இருக்கிற சூடுதா மனிதர்களுக்கு ஏறுது உள உள்ள போகுதே தவிர குளிர்ச்சி போகவே இல்ல அது வந்து குடிக் ம் போது அந்த நேரத்துக்கு வாய்க்கு மட்டுந்தா குளிர்ச்சியே தவிர வயித்துக்கு அது குளிர்ச்சி கெடையாது வயித்துக்கு உண்மையான குளிர்ச்சி என்னது அப்டின் பாத்தோனா நம்ம வந்து மண் மண்பாண்டம் இருக்கா
ஆமாங்மா
மண்பாண்டத்துல நம்ம தண்ணி ஊத்தி நம்ம அதுல நம்ம உது சேமிச்சு வச்சு குடிக்கிறோ இல்லையா அதுதா உண்மையான குளிர்ச்சி
சரிங்கமா சரிங்கமா
அதுதாம்ப்பா குளிர்சாதன பெட்டிய நீங்க கேட்டிங்க இல்லையா நீங்க வேற என்ன பண்ணலா அப்படினு குளிர்சாதன பெட்டியோடைய பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்க லா நம்ம வந்து மட்பாண்டம் யூஸ் பண்ணலா பயன்படுத்தலா அப்பறமா வந்து நம்ம காய்கறிகள வந்து ஆ அது உள்ள வச்சாதா குளிர்சாதன பெட்டிக்குள்ள வச்சாதா நம்மளால அழுகி போகாம பாதுகாக்க முடியுன் சொல்றாங்க இதுக்கு என்ன பண்ணலானா அன்னன்னைக்கு நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகள அன்னன்னைக்கு வாங்கி சமைக்கலா அதனால நம்ம டெய்லி வந்து ஒரு புத்துணர்ச்சியான காய்கறிகள சமைக்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கு குளி ர்சாதன பெட்டிய நம்ம தடுக்கற உணர்ச்சியு நம்மளுக்கு இருக்கு உணர்வு ஒண்ணு இருக்கு
ரொம்ப அருமையான தகவல் சொன்னிங்கமா
அதேதா இது போக நம்ம வந்து வாகன புகை முக்கியமா வாகன புகையில இருந்து நம்ம வந்து தடுக்கலா சரிப்பா ஒரு நல்ல தலைப்புல பேசின வாய்ப் பு கெடைச்சுது அடுத்த தலைப்புல நம்ம பேசலா வச்சுர்ட்டுமாப்பா
சரிங்மா நன்றிங்மா